ஹலோ ஆஹ் சொல்லுங்க எப்டி இருக்கிறீங்க
ஆஹ் நா ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் நானும் ரொம்ப நல்லா இருக்குறேன் வீட்ல எல்லாரும எப்டி இருக்கறாங்க
எல்லா நல்லா இருக்காங்க வீட்டு வேல எல்லாம் முடிஞ்ச்சுங்களா
ஆஹ் ப ஆ டிஃபன் எல்லாமே பண்ணி வச்சாச்சு அவங்க சாப்பட வேண்டியதுதா பாக்கி சாப்ட சொன்னா எங்க சாப்பட்றாங்க
ஆஹ் செரி செரிங்க ஆமாங்க இந்த ஸ்கூல் இல்லாட்டினாலே இது ஒரு பிரச்சனைங்க அன் டைம்க்கு எந்திரிக்குதுங்க அன் டைமுக்கு பாத்ரூம் போறாங்க ஒரு ரெகுலரு ஒரு பஞ்சுவாலிட்டிங்கறதே சுத்தமா கெடையாதுங்க அதுஅதுக்கு அததது இஷ்டத்துக்கு இருந்துக்குது காலைல என்ன டிஃபனுங்க
ஆஹ் காலைல இன்னைக்கி வந்து வெந்தயக்களி பண்ணலா ஏன்னா லீவுல இருக்கும் போதுதா அதெல்லா பண்ணி குடுக்க முடியும் கொழந்தைங்களுக்கு அப்டின்னு சொல்ட்டு வெந்தயக்களிதாங்க பண்ணோ ஏன்னா கொழந்தைங்க இப்ப வெயிலு பயங்கரமா இருக்குதா ஒடம்பு எல்லா ரொம்ப ஹீட் ஆயிரு அப்டின்னு சொல்லிட்டு வெந்தயக்களி பண்ணலா அப்டின்னு சொல்ட்டு அதுதா பண்ணோம் பசங்களும் சாப்பிட்டுக்கிட்டாங்க ஏன்னா அதுல நல்லெண்ண வெந்தயோ எல்லா சேந்து இருக்கறனால ஒடம்புக்கும் கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும் அப்டின்னு சொல்ட்டு அதான் பண்ணோம் நீங்க என்ன பண்ணீங்க
நீங்க வேற நீங்க இவ்ளோ நல்ல நல்ல டிஷ் எல்லாம் பண்ணி குடுக்குறீங்க நா அந்த அளவுக்கல்லா இல்லைங்க தோசை பண்றே தக்காளி சட்னி கூட ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா கொண்டைக்கல்ல வேக வச்சது கம்பல்சரி டெய்லி வந்துட்டு ஒரு சின்ன கிண்ணத்துல வந்துட்டு சாப்பிட வச்சிருவங்க அதையே சின்னப் பைய காலைல நாலு சாயந்திர நாலு மத்தியானம் நாலு எடையில நா நாலு அடி அடிச்சு அப்புறோ ஒரு நாலுன்னு சொல்லிட்டு அந்த கொண்டைக்கல்லய திங்க வைப்பேங்க ஒரு நல்லதே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க உங்க கொழந்தைய பாருங்க களி எல்லாம் சாப்பட்ற அளவுக்கு இருக்கு இதுக்கு வாயில ஏதாவது கொஞ்ச கொல கொழன்னு வச்சு ஊட்னோன்னு வச்சுக்கங்களே வேண்டாம்மா வேண்டாம்மானு சொல்லிட்டு ஒமட்டிட்டே இருக்குங்க இந்த ஒரு ஹெல்தி ஃபுட்ட எடுத்துக்கிற ஒரு மைண்ட செட்டே இல்லிங்க இந்த பசங்களுக்கு
அது வந்து ஃபஸ்ட்ல இருந்தே நம்ம குடு குடுத்து பழகியிருந்தோன்னா அவங்களுக்கு ஓகேவா இருக்கும் இப்ப ஒவ்வொரு கொழந்தைங்க அப்டிதா பண்றாங்க அந்த களி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாரி கொழகொழன்னு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அது ஆ சாப்ட பிடிக்காமலே போயிருது அது மாதிரி இல்லாம மத் எல்லா ஃபுட்டுமே அவங்களுக்கு குடுத்தோம்னா அவுங்க வந்து அத ஏத்துப்பாங்க நான்லா கொழந்தைங்களுக்கு வெந்தயக்களி கொடுப்பே உளுந்தங்களி அது மாரி பாத்தீங்கன்னா உளுந்தம் பருப்புல சாதோ இந்த மாதிரி நெறைய கொஞ்சம் ஹெல்த்தியான டிஷ்ஸஸா வந்து பண்ணி கொடுத்தோம்னா அந்த லீவ் சமயத்துல அவங்களுக் ப்ப கொஞ்ச ஓகேவா இருக்கும் ஸ்கூல் டைமிங்ல அவங்களாலையும் ஒழுங்கா சாப்ட முடியாது நம்மளாலையும் அத ஃபுல்லாத்தையும் பண்ணி அவங்களுக்கு குடுக்க முடியாது அப்போதைக்கு இட்லி தோசை இந்த மாதிரி பண்ணிக்கிறது சமயத்துல வந்து அந்த களி அஹ் அந்த உளுந்தம் பருப்பு சாதோ இந்த மாரி கொஞ்சம் ஹெல்தியா குடுக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டுதா பிளான் பண்ணிருக்கே
ஓ சரிங்க உளுந்தம் பருப்பு சாதோ எப்படிங்க குடுப்பீங்க
அது உளுந்து பருப்பும் ஆ இ அதாவது உளுந்தப் பருப்பு அதிகமா எடுத்துட்டு அரிசி கம்மியா எடுத்துட்டு ரெண்டயுமே வந்து நம்ம வெண்பொங்கல் பண்றோ இல்லையா அது மாதிரி வந்து இதையுமே உளுந்தம் பருப்பு சாதோ இது கூட என்னன்னா கொஞ்சோ பூண்டு பெருங்காயோ இதெல்லா போட்டு நம்ம பண்ணும்போது வத்தல் போட்டு த தாளிச் பண்ணும் போது அதுவுமே ஒரு நல்ல டேஸ்ட்டா இருக்கு அதுக்கு தேங்கா சட்னி இல்ல சாம் பார் இல்ல சாப்டுக்லா
ஓ செரி செ செரிங்க பரவாயில்லைங்க உங்களுக்கு நெறைய டிஷ்ஸஸ்லாம் தெரிஞ்சுருக்கு க்கு
அது வந்து கொழந்தைங்களே கொஞ்ச ஹெல்தி ஏன்னா ரெண்டு பொம்பள பிள்ளைங்கன்றதுனால அவங்களுக்கு பின்னாடி எந்த ஒரு ப்ராப்ளமு வரக்கூடாது அவங்களுக்கு ஹெல்தியா குடுக்கலா ஏன்னா இப்ப நம்ம அவஸ்தப்படுறோ இல்லையா நம்ம ஹெல்தியானா நம்ம ஏதோ ஒரு அளவுக்கு நம்ம சாப்ட்டே நம்மளோட அஹ் ஒடம்புல பாத்திங்கன்னா பேக் பெயின் இருக்குது செய்யவு இந்த ஏஜ்ல எல்லா ப்ராப்ளமு வருது நம்ம கொழந்தைங்களுக்கு அது அது மாதிரி எதுவும் இல்லாம அவங்களும் கொஞ்சம் ஹெல்தியா இருக்கணு அப்டின்றதுனாலதான வீக்லி ஒன்ஸ் எப்டியோ உளுந்தம்பருப்பு சாதோ இல்ல உளுந்தம் பருப்பு கஞ்சியா செஞ்சு குடுத்தாலு குடிச்சிப்பாங்க நம்ம ஈவினிங் அந்த பால் டீ இந்த மாதிரி குடுக்கறதுக் க்கு பதிலா உளுந்தம்பருப்ப மட்டு நல்லா மிக்சியில போட்டு அரைச் அரைச்சி அதை நம்ம பால்ல கலந்து கொஞ்சோ நாட்டுச் சக்கரை இந்த மாரி எல்லாம் போட்டு உளுந்தம்பருப்பு கஞ்சியா குடுத்தரலாம் அதையு அவங்க குடிச்சுப்பாங்க
ஆனா கசப்பெல்லா இருக்காது இல்லைங்களா
ஆஹ்ஹா அதெல்லா கசப்பல்லா இருக்காது நம்ம அதுக்கு வந்து லைட்டா ஒரு பின்ச் சால்ட்டும் கொஞ்சோ அந்த நாட்டு சக்கரையும் சேக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த கசப்பல்லா தெரியாது அது நல்லா டேஸ்ட்டாவே இருக்கும் அது கூட கொஞ்சோண்டு தேங்கா பூ துருவலும் போட்டுக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த மெண்ணு சாப்பிடும் போது அந்த தேங்காப் பாலும் சேர்றதுனால வயிறு புண்ணும் ஆறும் ஒடம்பு சூட்டையுமே தணிக்கும் இந்த மாதிரிலா நெறைய பெனிஃபிட்ஸ் வந்து அதுல இருக்குது
சேரிங்க செரி செரி நான் இந்த மாதிரி நீங்க செய்யற உம் சொல்லுங்க
விலைவாசி வந்து உயர் அதிகமாயிக்கிட்டே போறதுனால நம்ம ஒண்ணுன்னு பாத்து பாத்து செஞ்சு குடுக்குறோமா அத வந்து கொழந்தைங்க ஹெல்தியா சாப்பிடணு அப்டின்றதுக்காக செரி ஓகே இந்த மாதிரி எல்லா நம்ம பண்ணி் குடுக்கலா நம்ம ரொம்ப ஹைய்யா இல்லாம இந்த மாதிரி எத எதுல அவங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதோ அத மாதிரி பண்ணி குடுக்கலா அப்படின்ற ஒரு ரீசனாலதா இந்த மாரி எல்லாம் பண்றே
உம் கரெக்ட் கரெக்ட்டுங்க நீங்க சொல்றதும் கரெக்ட்தா அந்த நீங்க சொன்ன மாரி வெலை வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க அதனால நா என்ன பண்றன்னா ஏன் வீட்டு முன்னாடி கொஞ்சோ எடோ இருக்கு அதனால நான் என்ன பண்றது ஒரு ரெண்டு மூணு தக்காளி செடிய எல்லாம் வச்சு விட்ருக்கே அது எங்கீங்க இந்த கடையில வாங்குற தக்காளி வந்துட்டு பெசஞ்சு போட்டா அந்த காலத்துல அழகா செடி வளரு நல்லா இருக்குங்க அந்த தக்காளி பழத்த சும்மாவே நம்ம எடுத்து சாப்பிட்லாம் இப்ப கடையில வாங்கற தக்காளி பழத்த எல்லாம் எடுத்து போட்டோம்னா செடியும் வளரவே மாட்டேங்குதுங்க அந்த வெதைக்கெல்லா உயிரே இருக் க்க மாட்டேங்குதுங்க உயிரே இல்லாத ஒரு வெதைய மனுசஞ் சாப்ட்டா அது எப்டி ஒடலுக்கு நல்லா இருக்கும் எனக்கே தெரியல போங்க வெல மட்டு கிடுகிடுகிடுன்னு ஏத்துறாங்க ஆனா பொருளோட தரம் இருக்கான்னு பாத்தா பத்து காசுக்கு கூட தரமே இல்லாத ஒரு பொருளை குடுக்குறாங்க அந்த காலத்துல எல்லாம் தக் தக்காளி வந்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் தாங்க அழுகி போயிடு எங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா இந்த கூட தக்காளி நெறைய தோட்டத்துல வந்து குடுப்பாங்க அஹ் வீணா போயிருன்னு சொல்லிப் போட்டு ஒரு கூடையே வந்துட்டு நாப்பது ரூபா அம்பது ரூபா அப்படின்னு நா சின்ன வயசுல இருக்கும் போது வாங்கிட்டு வருவோ மொக க்காயா வாங்கிட்டு வருவாங்கங்க ரெண்டு மூணு நால்ல நல்லா பழுத்துரும் எங்க அம்மா அன்னைக்கு புல்லா பாத்தீங்கன்னா தக்காளி குழம்பு தக்காளி சட்னி தக்காளி ஆட்டி வைக்கறிது இப்படியே தான் குழம்பு வந்துட்டு தக்காளி வச்சு செய்வோம் நாங்க சாப்பிடுவோம் நல்லா இருக்குங்க அப்புறம் வந்து பா்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதக்கி தொக்காகி போட்டு ஒரு மாதிரி நல்லெண்ணெய் போட்டு வச்சிருவாங்க அது எல்லாத்துக்குமே நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் அந்த தக்காளி நன்ன என் தங்கச்சியிலாம் என்ன பண்ணுவும்னா ரெண்டு மூணா துண்டா அறுத்து போட்டு அந்த சும்மா டம்ளர்லேயே வச்சுட்டு ஒரு ஸ்பூனை வச்சு கொட்டு கொட்டுன்னு கொட்டி அப்பெல்லாம் அ கிட்ட மிக்சிய இல்ல பாருங்க அதனால அந்த இதுலயே வச்சுட்டு சும்மா ஸ்பூன்லயே வச்சுட்டு ரெண்டு கொட்டு கொட்டி சக்கரைய போட்டு நானும் என் தங்கச்சி வந்துட்டு இந்த தக்காளி ஜூஸ்ன்னு சொல்லி சாப்பிடுவாங்க அவ்வளவு அருமையா இருக்கும் எங்க அம்மா விட்டுட்டு வெளியே தோட்ட வேலைக்கெ எல்லாம் எதுக்காவது போயிட்டாங்க அப்டின்னா எங்களுக்குல்லாம் திங்கரக்கெல்லாம் வாங்கி தரமாட்டாங்க அந்த தக்காளி பழத்தை தான் நானும் என் தங்கச்சியும் தின்னுட்டு உக்காந்துட்டு இருப்போம் அவ்ளோ நல்லா இருக்குங்க இப்போ வந்துட்டு கிலோ தக்காளி நாற்பது ரூபாய்க்கு விக்கரான் ஆனா ஒரு மண்ணுக்கு கூட ஆகாதுங்க அந்த மாரி இருக்கு ஃப்ரிட்ஜ்ஜில போட்டாதான் பழம் வந்துட்டு கெ டு வராம இருக்குன்னு பார்த்தா வெளியே வச்சாலுமே கேடு வர மாட்டேங்குதுங்க ஆனா பல உள்ள ஒரு மாரி வெந்து போன மாரி இருக்கு உங்க ஏரியால அப்படித்தான் இருக்கா பழம்
ஆமா நீங்க சொல்ற சரிதான் ஏன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி காலத்துல எல்லாம் தக்காளி பழம் வந்துஹ நாட்டு தக்காளியா இருந்துச்சு இப்ப வர் தக்காளி எல்லாமே ஹைப்ிரிட் தக்காளி அதுல விதையும் இருக்காது விதை இருந்தாலுமே அதுக்கு உயிரும் இருக்காது அதை வந்து வளர்க்குறதே வேஸ்ட்ட் முன்னாடியில நம்ம வெறும் சாதத்த வடிச்சி தக்காளி வெங்காயம் மிளகாய் புளி இது எல்லாத்தையுமே வச்சு பிணைஞ்சி சாதத்துக்கு சைடிஸா வச்சு சாப்பிடுவாங்க ஆனா இப்போ உள்ள தக்காளிய பெணஞ்சி பாருங்க பெணையவே முடியா இருந்தது வதக்கனாலே வந்து தோள் எல்லாமே ரொம்ப ஹார்டா இருந்தக்கிறதுனால அது வதங்கறதுக்குமே லேட் ஆகுது வெளில வச்சுட்டீங்க சொன்னீங்கலையா வெளியில வச்சாலுமே அது கெட்டு போகாது வெளியில வச்சாலுமே ஒண்ணுமே ஆகாது ஃப்ரிட்ஜ்ஜில வச்சா அதெல்லாம் மாசக்கணக்கல வச்சிருக்கலாம் அந்த அளவுக்கு தான் இப்போ உள்ள தக்காளி வந்து இருக்குது ஏன்னா அது வந்து ஹைப்ரிட் அ இப்போ உள்ள எதுவுமே நா நாட்டு தக்காளி நாட்டுக்காய்கள் எதுமே கிடைக்கறதில்ல விலைவாசி மட்டும் உயர்ந்திருக்கு ஆனா அதுக்கான குவாலிட்டியான பொருட்களை வந்து நம்ளுக்கு தர மாட்ராங்க நீங்க சொல்றது உண்மதான் எங்க ஏரியாலயும் அப்டிதான் கெடைக்குது நாட்டு தக்களிலாம் கெடசிசினா அதெல்லாம் ஒரு நாள் ரெண்ட் நாள் தான் தாங்கும் ஆனா இந்த மாதிரி தக்காளிலாம் வந்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் வரைக்கும் வச்சி ல ஒவ்வொரு தக்காளி அப்படியே காயா இருந்துச்சுன்னா காயாவே தான் இருக்குது இந்த மாதிரல்லாம் நிறைய இப்ப அத விட பாத்தீங்கன்னா பப்பாளி பழம்ல்லாம் பாத்திங்கன்னா பப்பாளி பழத்தை கட் பண்ணா அதுக்குள்ள எவ்ளோ சீட்ஸ் இருக்கும் ஆனா இப்ப வர பப்பாளி பழம் இதெல்லாம் கட் பண்ணனா அதுக்குள்ள சீட் இருக்க மாட்டது பிற என் என் எப்டிங்க அடுத்த ஜென்ரேஷன் வந்து அதுல உருவாகும்
கண்டிப்பாங்க நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் அதுக்கெல்லாமே காபிரைட்ஸ் வாங்கிட்டாங்களாம் அப்டிங்கற மாரி சொல்றாங்கங்க நீங்க மொதல்ல நாம நனைக்கிற மாரிலாம் வந்துட்டு ஆஹ் சும்மா தக்காளி பழத்தல்லாம் வந்துட்டு பசஞ்சு போட்டு இப்டி தூக்கி வீசனும்னா தக்காளி செடி எல்லாம் வளர வைக்க முடியாது ஒரு இப்ப வந்துட்டு அந்த எல்லாமே கார்பரேட்டா மாறிட்டு இருக்குங்க விவசாயம் கூட எனக்கு தெரிஞ்சு கார்ப்பரேட்டா மாறிட்டு இருக்கும் என்ன எனக்கு என்ன டவுட்னா நாட்டு விதைகள் எல்லாம் இன்னும் இருக்கானனு எனக்கு சந்தேகமா இருக்குதுங்க அப்படி இருக்கு எனக்கு டவுட்டா இருக்கு உங்களுக் தெரிஞ்சி நாட்டு விதைகள்ல்லாம் இன்னும் இந்தியாக்குள்ள இருக்குதுங்களா
அது வது அதாவது நாட்டு விதைகள் வந்து நம்ம கடையில போய் வாங்கறது வந்து அது ஒரிஜினலா இருக்குதா இல்லையான்ன்றதுல்லாம் எனக்கு தெரில எனக்குமே அந்த டவுட் இருக்குதா செய்து ஏன்னா அவங்க நாட்டு விதைகள்ன்னு சொல்லி குடுக்குறாங்க நம்ம வீட்டுல வந்து வளர்த்தோனா அந்த ஹைபிரிட் தக்காளி ஹைபிரிட் பப்பாளி அந்த மாதிரிதான் வருதே தவிர அதுல உள்ள விதைகள் இதெல்லாம் இருக்குதான்னு தெரில நம்ம தோட்டத்துல போட்டிருப்பாங்க இல்லையா அவங்க வந்து இந்த விதைகள் உருவாக்கி அவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்கணும்னா அது நாட்டு விதைகள் வந்து நம்மளுக்கு கிடைக்குது ஏன்னா இப்ப அந்த எங்க ரிலேஷன் அவங்க எல்லாம் விவசாயம் பண்றாங்க அப்டின்னு சொன்னா அவங்ககிட்ட இருந்து நம்ம நம்ம விதை வாங்கி நம்ம போட்டோம்னா நம்ம வீட்ல வந்து நல்லாவே வளருது எந்தது கடைகள் எல்லாம் வாங்கி இந்த விதை கடைகள் உர உரக் கடைகள் எல்லாம் விதைகள் விறக்கிறாங்கல்ல அதுல எல்லாம் வாங்கி போட்டா அது ஹைப்ரட் விதைகள் தான் நிறைய இருக்குது
ஆமாங்க அதாவது நீங்க திரும்ப திரும்ப அவங்ககிட்டதான் போய் நீங்க வெதய வாங்கி நீங்க வந்து திரும்பவும் வந்துட்டு அந்த செடிய வச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு பழங்கள் கொடுக்கும் திரும்பவும் அந்த பழத்துல இருக்கிற விதைய போட்டீங்கன்னா திரும்பவும் உங்களுக்கு கிடைக்காது இதத்தான் வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த வெதைய போட்டா ஒன்ஸ் வந்துட்டு அந்த செடியில இருந்து இத்தன கிலோ தக்காளி வெங்க தக்காளி வரும் அதோட சரி திரும்பவும் வந்துட்டு நீங்க அத விதைக்காகன்ன அந்த காலத்துல எல்லாம் கொஞ்சம் பழங்களை வந்துட்டு வெயில போட்டு காய வச்சு அந்த விதைய வந்துட்டு எடுத்து வைப்பாங்க அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் வந்துட்டு பயிர் பண்ணும் போது அதை போட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்வாங்க ஆனா இப்பெல்லாம் வந்துட்டு அந்த மாரி விதைகள்ல்லாம் கிடைக்கறதே இல்லையாமா பக்கத்துல வந்துட்டு ஒரு பண்ணை இருக்குங்க நாற்று பண்ணை இருக்கு அங்க போய் ந கேட்டேன் இந்த மாரி கிடைக்குமான்னு கேட்டா ஏமா எந்த காலத்துல இருக்கிறேன் நாட்டு விதைங்கிறதே கிடையாதுட்டாங்கங்க என்னமோ போங்க
ஆமா உண்மதான் இப்ப உள்ள காலத்துல எல்லாம் நீங்க சொல்ற மாரிதான் நாட்டு விதைகளே கிடைக்க மாட்டிது அதையுமே ஒரு பிசினஸா மாத்திட்டாங்க ஏன்னா அடுத்தடு ஜென்ரேஷன் நம்மளே உருவாக்குற மாரி இருந்துச்ன்னா அவங்ககிட்ட போய் விதை வாங்க மாட்டோம் இல்லையா அவங்களுக்கு எப்படி வியாபாரம் ஆகும் அதனால வந்து இந்த மாரி எல்லாமே வியாபார நோக்கமாவே கொண்டு வந்துட்டாங்க விவசாயத்தை கூட
ஆமாங்க கரெக்ட் இதெல்லாம் மா நார்மலா இருக்கு இருக்கிறவங்க நம்மல்லாம் பேசி என்ன ஆக போது ஊர் எப்படி போதுஅதே வழியில் நாமளும் போ வேண்டியதான் சரி
ஆமாங்க கண்டிப்பா ஓகேங்க ஓகே பாருங்க